கேக்குதுங்ளா தோழி வணக்கம் தோழி
கேக்குது தோழி வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்ளா
ஆ அ நல் நல்லாருக்கேங் தோழி நீங்க சொல்லுங்க என்ன அடுத்து என்ன பண்ண போறீங்க வேல எல்லா முடிச்சுட்டீங்களா ஆ எத பத்தி பேஸ்
அது வழி சாப்பாடு இரவு சாப்பாடு குடுத்தர்ணு சொல்லுங்க
ம் சொல்லுங்க சொல்லுங்க இரவு சாப்பாடு குடுத்துட்டு தூங்கிட வேண்டிது
இரவு சாப்பாடு ஆமா வேற என்ன பண்றது திருப்பி காலையில எந்திரிச்சு திருப்பியும் அதே வேல தானே செய்யணு ம் காலையில உணவு செய்யணு திருப்பியு மத் மதிய உணவு செய்ணு திருப்பி இரவு உணவு செய்ணு இதுக்கு நடுவுல வந்து பாத்தர அலம்பி
ந நெஜமாவே நெஜமாவேங் தோழி இந்த வீ இந்த வீட்டு வேல செய்ஞ்சு செஞ்சு நெஜமாவே சலிப்பு தன்ம ஆகுது ரொம்ப வர வர இப்ப ரொம்ப கடுப்பா இருக்கு செஞ்சு செஞ்சு செரி இப்போ ம் தோழி நம்ம நம்மள பராமரிக்கிற க்கு ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குது ஒரு தலசீவ நேரம் இருக்க மாட்டேங்குது ஒரு ஒரு நல்ல முகம் கழுவி ரெடியாக நேரம் இருக்கு மாட் நீங்க அப்படியே பரபரப்பாவே இருக் குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு
இந்த கண் திருஷ்டி ஈன்னா சாய்ந்தரோ ஆறு மணிக்குதா அந்த கொண்டைய கழட்ட வேண்டிதா இருக்கு
ஆ கண்டிப்பாங்க அது இந்த து வெயில் காலத்துக் கு என்ன சொல்றதுங்க ஒண்ணும் பண்ணவு முடியல
அதுக்கு இந்த எப்டி சொல்லுவீங்க காலையில வந்து நம்போ அ காலை உணவு சாப்ட்ட பிறகு இந்த எதனாச்சு ஒரு ஒடம்புக்கு குளிர்ச்சியான எதனாச்ச பத்தி பேசலாமா எத அந்த மாரி எதனா
ஆ அந்த மாரி ச வெயிலுக்கா சாப்பிறதுக்கு பாக்கலா கண்டிப்பாங் தோழி கண்டிப்பாங் தோழி இத கிட்டத்தட்ட பாத்தீங் என்னா இது மார்ச் மாசத்துல இருந்தே நாங்க அத வந்து கடபுடிச்சிட்டு இருக்குறோ நைட்டே வெந்தயத்த உற வச்சு காலையில அந்த தண்ணிய எடுத்து குடிக்கிற வெயில் ஆரம்பிச் சோ ஒன்னய மாரி நாங்க அத ஆரம்பச்சிட்டோ வெந்தய தண்ணி குடிக்கிற து அதே மாரி பாத்தீங்கன்னா கம்ம கம்பு அதிகமா எடுத்துக்குறது ஒடம்புக்கு குளிர்ச்சி எவ்வளோவுக்கு எவ்வளோ ஒடம்ப குளிர்ச்சி பண்றதுக் டம்ம முடிஞ்ச அளவுக்கு
தோழி எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேக இந்த கம்பு வந்து அந்த கடுகு மாதிரி இருக்குங்ளா ஸ்
இப்ப ஆட்டு கம்பு ஒண்ணு இருக்குதுங்க காலேஜ் கம்புன்னு சொல்லுவாங்க காலேஜ் கம்புங்குறது வந்து சூட்ட தன்னிக்காது அது கொஞ்ச ஹைபிரிட்டு் மாரி இருக்கு போ ஆனா வந்து காட்டு கம்புங்குறது வந்து குட்டி குட்டியா ரொம்ப அப்டியே பொடிப் பொடியா இருக்கணு ஆ ஆ கொஞ்சொ பொடி பொடி ஆ பொடி பொடி பொடி பொடியா இருக்கு
தோழி அத எனக்கு அந்த கம்பங் கஞ்சி பன்றத பத்தி சொ சொ சொல்லி குடுங்களே ஏனா அத வாங்கி வச்சுருக்கே அ வாங்கி வச்சிருக்கே அத செய்ய
நல்லது அது ரொம்ப நல்லது இன்ன வரைக்குமா நீங்க அத எடுத்துக்காம இருக்
கண்டிப்பா உண்மையா எடுத்துக்குறதே இல்லங்க தோழி எங்க அப்டிங்களா அது என்ன பண்ணணு தோழி எப்டி உபயோகப்படுத்தணு
அதாவது இப்ப நீங்க அத வந்து ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அ அ ஒரு மிக்சில வந்துங்க ஒரு ஓட்டு ஓட்டிட்டு திருப்பி அத நல்லா வாஷ் பண்ணி வச்சிக்கு வாஷ் பண்ணிட்டு அது என்ன ஆகுங்களா தூள் தூளு கொஞ்சோ ஒண்ணுக்கு ரெண்டா நீங்க அரச் பொடிப்
ஆமா ஆமா ஆமா
ஒன்னுக்கு ரெண்டு ஒன்னுக்கு ரெண்டா பொடி பண்ணிட்டுங்க அ அதுக்கப்றோ தண்ணில நல்லா அலசுனீங்னா அந்த அந்த ஓடு சொல்லுவாங்கல்லையா உம்மி சொல்லுவ அதெல்லா வெளியே வ இந்த ஒரு ரெண்டு மூணு தடவ நம்ம அல்லாசிர்ணு அதுக்கப்றோ ஒன்னுக் க்கு ஒன்ற டம்ளர் தண்ணிய ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு சரியா அளந்து வச் வச்சு அத கொதிக்க வைக்கணு தண்ணிய அப்றோ இந்த இந்த இத கழுவி வச்சுருக்கிறோ இல்ல ங்களா அத அப்டியே ஃபர்ஸ்ட்டு வந்து அத தண்ணி கொதுச்சோனே இத போட்டதுக்கு அப்றோ திருப்பி ஸ்லோ பண்ணி அது நல்லா கெட்டி ஆகு அந்த தண்ணிக்கு இந்த கம்புக்கு அப்டியே வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா வந்து உங்களுக்கு கொஞ்சொ கெட்டி ஆகு ஓரளவுக்கு கெட்டியானோன ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் காலேல இத நீங்க சாய்ந்தரோ ஒரு ஏழு எட்டு மணிக்கு செஞ்சு இந்த மாரி பண்ணிட்டு அடுத்த நாள் கா மூடி வச்சுருங்க நைட்டே காலைல என்ன பண்ணுங்க அத நல்லா ஒரண்ட பண்ணி நல்லா ஒரு உங்குளுக்கு மண்பான இருந்தா ரொம்ப இன்னு சிறப்புதா மண்பானைக்குள்ள நல்லா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு ஒரு ஒரு உருண்டையா புடிச்சு அதுல உள்ள வச்சுட்டீங்கன்னா ஊப்ப ஒரு நாலஞ்சு நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது ஒவ்வொரு உருண்டையா எடுத்து நம்ம அதுல கொஞ்சோ தயிரு சேத்து நெறையா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு நல்லா அ வெங்காய போட்டு கரச்சு குடுச்சுக்கலா ரெண்டு மூணு டம்ளர் நல்லா வயிறு நம்ப குடுச்சோம்னா அப்டியே குளிர்ச்சியாவு இருக்கு வயிறு நம்பு வெரி காலைல வந்து டீ காஃபிக்கு பதுவா இத இத ஃபஸ்ட்டு புடிச்சோம்னா இன்னுமே ரொம்ப சிறப்பு இதுக்கு அ இதுக்கு கடுச்சுக்க நெறையா வச்சுப்பாங்க ஒவ்வொருத்தரு கருவாடு அ ஒவ்வொருத்தரு மோர் மொளகா சுண்டக்கா அ வத்த த்தல் ஊறுகா இந்த மாதிரி நறையா வச்சுக்கலா எது நம்ம இஷ்டந்தாங்க சைத் இதுல நம்ம என்ன வேணா வச்சுக்கலா அனா வந்துட்டு இத புடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன வெங்காயோ போ போட்டு கரச்சு குடி க்கிறது இன்னு ரொம்ப நம்ம ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி சி நல்லது வெயில் காலத்துல தா முக்காவாசி இது
ஆமா இப்ப நம்முளுக்கு கொஞ்சொ மழக் காலோ ஆரம்பமாயிடுச்சு இல்லேங்களா கொஞ்சொ ஆமா காலநிலை மாறிடுது
எங்களோட காலை உணவே இது காலேல எந்துருச்சு எங்களோட உணவே இதாதா இருக்கு அது அது ரொம்ப இது இருந்தா கம்முனு சாப்ட்டுக்குவாங்க வேற எது கேக்குவு மாட்டாங்க வெயிலுக்கு நல்லா தாகா க்கு தனியா நல்லாருக்குங்களா அதனால பிரச்சன இல்லாம சாப் ட்டுக்குவாங்க நம்முளுக்கு ஒன்னு பெரிய செரம்மொ இருக்காது என்ன ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு ஒர்க்கா அது செய்ய வேண்டியது இருக்கு பட் அது சிரமம் பாக்காம அத செஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா இருக்கு நீங்க ஒரு வேட செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு
செரிங்க சிஸ்டர் செரிங்க நா செஞ்சு பாக்குற தோழி அப்புறோ வந்து ஆ எ வேற என்னமோ கேட்கணும்னு நெனைச்சந்தீங்களே ஏ நா வந்து
பாடங்கள் மீந்து கொ கொழந்தைங்க இருக்கிறதுனால நா வீட்லயே வந்து இந்த அ சாக்லேட் ஹார்லிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணுங்க நம்ம நம்ம கைபடவே ஒண்ணு செய்யலா கோதும இருக்கு பாத்தீங்களா அத வந்து ஓர் நைட் ட்டு ஊற வச்சு காலையையில எந்திரிச்சு மொள கட்டி வச்சிறணு ஒரு ரெண்டு மூணு நாள்ள பாத் த்தீங்னா நல்லா மொளச்சு வரு மொளச்சதுக்கு அப்புறோ அதோட வெயிட்டு வெயில்ல ஒரு ஒரு மணி நேரோ நல்ல வெயில்ல காய வச்சு வருத்தீங்கன்னா நல்லா மொறு மொறு மொறு மொறுன்னாயிடு அத பௌடர் அது அதுக்கு கூடவே பாத்திங்கன்னா முந்த முந்திரி பாதாமு வால்நட்டு அ பிஸ்தா பருப்பு ரை இந்த நாலு வகையான நட்ஸையு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை வச்சுக்கணு அதுக்கப்புறோ கூடந்த கொழந்தைங்களுக்கு அந்த ஃபிளேவரா இருக்கணு டேஸ்டா இருக்கணுங்கறதுக்காக அந்த கொக்கோ பவுடர் கூட சேத்துக்குவே நானு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டு சேத்துக்குவே அப்ப க சக்கர ர கொஞ்சோ கம்மியா முடிஞ்சளவு சக் சக்கரைக்கு பொதுவா நா வந்து பணங்கல்கண்டு தா அதிகோ அ இல்லைங் பணங்கல்கண்டு யூஸ் பண்ணுவே அது வந்து என்னன்னா நறைய சேர்த்தனால கொஞ்ச ச கொஞ்சொ இனிப்பு சுவ ஜாஸ்தியா இருக் தெரியுங்க அதனால வ ஆ அது எப்டி போட்டாலு கொஞ்ச சுவா கம்மியா தா இருக்கு அதனால வந்துட்டு அது மட்டு கொஞ்ச சேத்து அத இதையு கொஞ்ச மிக்ஸ் பண்ணி சேர்த்துருவே சேர்த்து எல்லாத்தையு பவுடர் பண்ணி மட்டு நீங்க பால்லாத்தி குடிச்சு பாருங்க பூஸ்ட் என்னங்க அ போன் வீட்டா என்னங்க அவ்வளவு ஒரு அருமையான ஆரோக்கியமான வ சாக்லேட் ஹார்லிக்ஸ்
இப்போ நமோ கால் கிலோ
ம் ஆ ஊற வைக்கணு ஊற வைக்கணு ஊற வச் வச்சட்டு காலையில நல்லா ஊர்னதுக்கு அப்றனுதானேங்க உங்களுக்கு மொள கட்டி வரு அ அது அடுத்த நாள் நீங்க மொள கட்டிப் ஆ இத் இது ரொம்ப நல்லா இருக்கு கொழந்தைங்களுக்கு குடுத்து பாருங்க அ எ பொண்ணுல்லா ஹெல்த் நம்மளு குடிக்கலா நம்மளுக்குமே என்னங்க நம்மளோட ஹெல்த் பால் நம்ம குடிக்க மாட்டோ சேர்த்திக்க மாட்டோ இந்த மாதிரி போட்டு ஒரு அர டம்ளர் ஒர் டம்ளர் நல்லா குடிக்கலா தப்பு இல்ல நல்லா இருக்கு
இது எப்டிங்க பால்ல கலந்து குடிக்கிறதா இல்ல தண்ணிய கொதிக்க வச்சுட்டு இதல பண்
பால்லதா குடிக்கணும்ங்க கஞ்சி மாரி இல்ல இது அதா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாரிதான இது
ஆமா
அதனால நீங்க வந்து பால்ல கலந்து குடிச்சி பாருங்க அவ்ளோ ஒரு அருமையாருக்கு ஆரோக்கியமாவுருக்கு நம்ம ஸ்கின்னே பாத்த பாத்தீங்கன்னா நல்லா நம்ளுக்கு வேற டோன்ல தெரிய ஆரம்பிக்கு ஒரு ஒரு மாசத்துலயே நல்ல ஆ ஸ்கினெல்லா நல்லா க்ளோவாருக்கு நல்லா ஆக்டிவா இப்போ உடம்பு நல்லா ஆரோக்கியமாருக்கு அதே அதே மாரி இன்னொன்னு உடம்பிழைக்கருக்கு நா ஒரு அரிசி கஞ்சி வச்சிருக் கே நா அது ரெகுலரா குடிச்சுட்டுருக்கிறே நெறைய வி த்யாஷோ அப் ஆமா என்ன பண்றதுங்க கல்யாணத்துக்கப்புறோ கல்யாணத்துக்கப்புறோ தாங்க இந்த பிரச்சன எல்லா வரு இந்த எப்ப ஐயயோ நம்மள கவனிக்காதுதா பெரிய தப்பு
அது வந்து என்ன இன்னனு தெரியுங்களா நம்ம படி ஏறி ஒரு டைம் படி ஏறனாலே மூச்சு வாங்குதுங்க
ஆமாங்க கண்டிப்பா ம்
கொறைக்கிறதுக்கு எனக்கு அத கண்டிப்பா அந்த கஞ்சிய சொல்லுங்களே
கருத்து கவுனி அரிசிருக்கு தெரியுங்களா ஆ அது வந்து ஓ உங்களுக்கு டிஃரென்ஸ் தெர்லயா
இல்ல அது வந்து இன்னு வேல மெனக்கிட்ட செய்யணு எங்கேயு போகணு வரணு ஆ அது விட்டுட்டே நானு
அப்டிங்களா இப்ப கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்து இப்ப பாத்தீங்கின்னா அத நல்லா வருத்து ஓ கழுவியே வருத்து கழுவி வெயில்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு அது இதாய்டு அந்த தண்ணி வத்துனோனே நல்லா வறுத்துக்கோங்க ஆ அத வறுத்துக்கோங்க அத தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடி இந்த பார்லி அரிசி அது ஒரு கப்பு வறுத்து தனியா எடுத்து வச்சிக்கோங்க கொள்ளு ஒரு கப்பு அதயு தனியா வருத்து எடுத்து வச்சுக்கோங்க நல்ல எல் எல்லாமே வந்து நல்லா மொரு மொரு ரோஸ்ட் ஆகணு அது வரைக்கு வருத்துட்டு ஸ்லோ ப்ளோம்ல வச்சு அப்டியே வறுத்தீங்கன்னா அதுக்கப்றோ எல்லா தனித்தனியா எடுத்து வச்சது அப்புறோ பாத்தீங்கன்னா சீரகோ கொஞ்சோ மெளகு கொஞ்சோ பூண்ட வந்து நல்லா தட்டி போட்டுட்டு அதயு நல்லா ட்ரையா எல்லாமே எண்ணெய் எல்லா எதுவுமே ஊத்த வேண்டாங்க அப்டியே வடச் ஆமா ஆமா ஸ்லோலவே வச்சு அப்டியே வறுத்தீங்கன்னா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆயிடு ஆனதுக்கப்றோ பாத்த னா எல்லாத்தயு மிக்சில போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு அர அரச்சிருங்க அது ஒரு ஒரு தொண்ணூறு தொண்ணூத் அஞ்சு சதவீதம் அரப்பட்று அரப்படாமருக்காது அப்படியே அரப் ரபாடனாலு உங்களுக்கு நீங்க ஒன்னு வருத்தப்பட தேவல்ல நம எப்டியு கஞ்சியா காச்சி தா குடிக்க போறோ அதனால ப அரப் லா போடலினாலு நம்ம டென்ஷன் ஆக வேணா அதெல்லா சலிக்காதீங்க சலிச் சா பாதி வேஸ்டு தா போகு அதனால தொண்ணூத்தஞ்சு சதவீதோ அத அரப்பட்று மிச்சோ இருக்கிறத வடி கட்டிலான்னு வடிகட்டிடாதீங்க அதுக்கப்றோ என்ன பண்ணுங்க ஒரு எப்பயும் போல ஒரு ஏர்டைட் கண்டெய்னனர்ல போட்டு ஒரு ரெண்டு ஒரு செம்பு தண்ணி ஊத்தி நல்லா உப்பு போட்டு கொதி வந்தனயு இந்த இது நல்லா ஒரு பெரிய ஸ்பூன எடுத்து இந்த பவுடர் போட்டு நீங்க நல்லா ஒரு ஒரு ஆறுலருந்து எட்டு நிமிஷோ அப்டியே தாட்சினீங்கன்னா
ம் ம்
நல்லா வந்து அப்டியே கொஞ்சோ அப்டியே சுண்டி வந்து நல்ல இருக்கு நீங்க அத எடுத்து சாப்ட்டு பாருங்களே நல்ல ரிசல்டு தெரியு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து இவ்ளோ ஒரு அன்பு பாசத்தோட சேந்து அதோடைய மு முக்கியத்துவத்த வந்து இவ்ளோ அழகா அருமையா எனக்கு சொல்லி கொடுத்ததுருக்கீங்க நிஜாம்மா அத நீங்க அந்த ஆர்லிக்ஸ் சொன்னீங்க இல்லையா அதுலயே ஒங்களுக்கு நா அ அடிமையாயிட்டே நெறய்ய டிப்ஸ்ஸு வெச்சுருக்கீங்கன் நெனக்குறே ஆ நெறய குறிப்புகள் நெறய வச்சுருப்பீங்கன் நெனக்குற உடல் சம்ப
எது ஆரோக்கியமா முடிஞ்சளவு வெளியில வாங்காம நம்ம அந்த மளிகை சாமானத்தோட ஒன்னாவே இந்த சில கு சில ஐட்டங்கள் எல்லா நம்ம வாங்கி வச்சு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மாச சோ ஒன்ற மாசோ ஆனாலு நம்ம வெளியில போய் எதுவுமே தேடணுங்கறதே கெடயாது அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்ல செய்யுறதா என்ன பொறுத்து வரைக்கு நானு நா அந்த கண்டிப்பா எ எ புள்ளைங்களுக்கு நா பிரௌனியே நா வெளியில வாங்கி தரமாட்டே நானே தா செஞ்சு தருவே ஔ அத அதனால வந்துட்டு அவுங்க அதெல்லா சாப்ட விருப்பப்படுவாங்ளா ஏ வெளியில சாப்டணு வெளியில சாப்டுங்க ஒரு பீஸ் வெளியில எம்பதுருவா தொண்ணூற்வாய்ங்க அதே ஒரு எர்நூற்வாய்க்கு நம்ம செஞ்சம்னா குடும்பமா நாலு நாலு பீஸ் நல்லா சாப்ப
கண்டிப்பா கண்டிப்பா அத பத்தி நம்ப அடுத்த பதிவுல பேசல்லா கட்டிப்பாங்க நன்றிங்க நன்றிங்க நன்றி தோழி